ஹலோ
ஹலோ
சொல்லுடா
என்னங்க பண்றீங்க
நானு எ பையனு சண்ட போட்டுட்ருக்கோ
என்னாச்சு
நேத்து விஜய் பேட்டேல
ஆமா
அதுனால அவனுக்கு பிரியாணி வாங்கி வெக்கலையா நானு
ம் நேத்து அங்க பிரியாணி குடுத்தாங்ளா
குடுத்துருக்றாங்க நா வந்து பாட்டு போட்ருந்தாங்கடா சேரி எதாச்சு குடுப்பாங்க அப்டின்ட்டு நா மேலருந்து எட்டி டி பாத்தே எப்போவு எதாச்சு குடுக்குற மாரின்ச்சுனா ஒரு ஸ்டேஜு போடுவாங்க நேத்து பாட்டு போட் ட்ருந்தாங்க சேரின் போய் பாத்தா ஸ்டேஜு எதுமே இல்ல சேரின்ட்டு நா பாட்டுக்கு வந்து கதவ சாத்திட்டு இருந்துட்டே
ம்
இவ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவ பிரியாணி வாங்கிட்டீங்களா அப்டின்னு கேட்டா
ஆ
எடா சொல்ற பிரியாணி போட்டாங்களா அப்ப நீ வாங்கிட்டு வந்திருக்க வேண்டிதானடா அப்படின்னா எனக்கு தெரியாது அங்க தீந்துருச்சு அப்டின்னா
ஆ
நா என்னடா பண்ணட்டு எனக்கு தெரியாதுடா நா எட்டி பாத்தே
ம்
எதும் போடாத மார்ருந்துச்சு சரி கீழ ஸ்டேஜ் போட்டிருக்காங்களா அப்டின்னு கேட்டா ஆமா போட்டிருக்கறாங்க அப்டினா
ஆ
நம்மதா இங்க எல்லாத்துக்கிட்ட சண்ட போட்டு வச்சிருக்கோமே அதனால யாரு கூப்புடுவா யாரு கூப்டமாட்டாங்க
ஓ சண்டைகள் ஆ
ம் டேய் ஆமடா கீழ அந்த தண்ணிக்கேன் எடுக்கற எடத்துல வண்டி எப்பவுமே அங்கதா விடுவோ இப்பதா திடீர்னு தண்ணிக்கேன் போட்டுட்ருக்கறாங்க அங்க
ம்
அவங்க லோடு வரம்போது காலைல தண்ணி லோடு வருது வரும்போது பைக் க்கல்லா வந்துட்டு சைட் லாக்ல இருக்கும் போது அவங்க பாட்டுக்கு இழுத்து அப்டியே கொண்டு போய் ரோட்ல அந்த சைடு விட்டறாங்கடா
ம்
சும்மாவே உங்க மாமா வண்டி அப்படியே எப்பண்டா அப்டின்னு அந்த சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி தா இருக்குது அந்த வண்டி
ஆ
அவங்க ஒன்னு லோடு வ ரம்போது இப்டி எடுத்து வைக்கிறாங்கன்னா போன் பண்ண போன் பண்ணா கொண்டு போய் கீய கொண்டு போய் கொடுக்க போறே அவர் ஊருக்கு கும் போயிட்டாரு நிப்பாட்டிட்டு போயாச்சு
நா ரெண்டு நாள் கழிச்சு கீழ போறோ வண்டி இருந்த பிளேஸ்ல இருந்து வேற ஒரு பிளேஸுக்கு போயிருந்தது
ம்
நா என்னன்னு போய் கேட்டா கத்த ஆரம்பிச்சுடாங்கடா ஒனக்கு தேவைனா நீ தா வந்து விட்டு பத்ரமா ஓ வண்டிய வச்சுக்கணு இப்பனா நாங்க என்ன தூக்கியா போட்டோ அது அங்கதான கெடக்குது அப்டின்னு அதுல வந்து சண்ட போட்டு விட்டுட்டே அவங்ககிட்ட அதுலருந்து இப்பு பைக்கி தொடுறதுல்ல பேசுறது இல்ல அவங்ககிட்ட தண்ணியு வாங்கற இல்ல வேற பக்கந்தா போய் இப்ப தண்ணி வாங்கறது
தண்ணி தா அதாட்ட கெடக்குதுல அதுலதா நா வாங்கி நெனச்சே
நா போனா அப்டி தாண்டா வாங்குவே ஒங்க மாமா இருந்தாதா போய் கீழ போய் வாங்குவாரு
ஓ
இவங்கள தாண்டி எப்டி போறது சங்கடமா இருக்குமே அப்டின்ட்டு அவரு இருப்பாரு நா அங்க வாங்க மாட்டாங்க வாங்குற தண்ணி எனக்கு செட் ஆகுறதுல்ல
ம் அவங்கள எங்க ஃபில்டர் வாட்டர் கிடைக்குது இது பண்றாங்க
டேய் இங்க இந்த இந்த ரோலயே எனக்கு தெரிஞ்சு இந்த தெருவுலயே ஒரு நாலஞ்சு தண்ணிக்கேன் சேல் பண்றாங்கடா
எத்தன அப்பார்ட்மெண்ட் இருக்குது நாலஞ்சு கட கூடனா இல்லனா எப்புடி
ம் நா சரி இது வாங்கி போட்ரலா ஆரோ வாங்கி போட்ரலா அப்டின்னு பாத்தா இப்பவு இப்பவா அப்பவான்னு டைம் இழுத்துக்கிட்டே இருக்குது காசு வந்துச்சுன்னா ஒரு ஆர் ஓ வாங்கி போட்ரணு
கெவளோ ஆகு
ஆறு அமேசான்ல எல்லா ஜாஸ்தியா இருக்குடா இந்த லோக்கல்ல வச்சிருப்பாங்க பாத்தியா
ஆ
லோக்கல்னா அவங்க பிராண்டே வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட இருந்துதா வாங்கணு
ஓ
இதுல வாங்குனா டென் தௌசண் ஆகுன்டா ஸ்டாடிங் வந்துட்டு நம்ம யூஸ்க்கு நம்ம யூஸ்க்னா வீட்டு யூஸ்க்கு கொஞ்ச பெருசா வேணு ஒரு நாள் ஃபுல்லா வேணு அப்டின்னா டென் தௌசண்ட் ஆச்சு ஆகு
ம் சேரிங்க
அமேசான் பிரைம்ல பாக்கணு நா இந்து இது அமேசான் பிரைம் டே ஓபன் பண்றாங்க ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கனு நெனைக்கறே
ம்
அதுல பாக்கணு ஆஃபர்ல இருந்துச்சு அப்டின்னா வாங்கிக்க வேண்டிதா
ஓகேங்க வாங்குங்க
ம்
பிக் பில்லியன் டேஸ் ஏதாது போச்சுனாலு பாத்து வாங்கிக்கோங்காே அப்டியே
பிக் பில்லியன் டேஸ் இப்பந்தான அதா ஜூலைல தா வர போகுது
ஓ ஓகே
அலதா வாங்கணு ஆனா அதுல கொஞ்ச வாங்கறக்கு பயமாதா இருக்குது திடீர்னு எதையாச்சு ம் சரியில்லாதத குடுத்துட்டானா என்ன பண்ற மறுபடியு அதையே உக்காந்து ரிட்டன் போட்டுட்டு இருக்கணு
சேரிங்க
டே இப்போ வந்துட்டு இப்ப கேன்சல் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகுது இல்லன்னா நம்ம கேன்சல் பண்றோ அப்படின் வச் சுக்கோய அதுலந்து பத்து ரூபா பன்னென் ரூவா வந்து புடிச்சிட்டு அதுக்கப்பற தாண்டா நம்மளுக்கு பேங்ல அமௌண்ட் போட்டு வுட்றாங்க
மேபி அப்டிதா நெனக்க ஆமா நானும் இப்ப ஒண்ணு ஆர்டரு பண்ண
ம்
ஆர்டர் பண்ணு போது நானூத்தி பத்து தா ரேட்டு
ம்
நா இது அப்டியே பே பண்ட்ட அப்டியே ஆன்லயே திட்டு வாங்க மாட்டா அத் தேவலன்னு சொல்ட்டு ரிட்டன் போட்ட சி ரிட்டனுன்ர பாரு ரீபண்ட் இது பண்ண கெடச்சது கம்மியா தா
அவ தங்கச்சி அப்டித்தா ஒரு ரெண்டு ஃபிளிப்கார்ட்ல இந்த இவ ஏர் ஃபுட்பால் வேணுனு கேட்டிருந்தா னா அது வந்து அவ போட்டு விட்டுட்டா எப்பவு காஸ் கட்ட மாட்டா இந்த டைம்னு பாத்து காஸ் கட்டிட் டா அதுக்கப்பற சரி அமேசான்ல நல்லா இருக்கதே பிராண்ட்ல இருக்கது அப்டின்னு சொல்லி ட அத கேன்சல் பண்ண சொன்னா அவளுக்கு வந்து ஒரு பத்து ரூவா வந்து புடிச்சிட்டு மீதி காசுதா வந்துட்டு ரி ரிஃபண் பண்ணிருக்காங்க அவளுக்கு
ஓ
அதுக்கபற அமேசான்ல இருந்து ஒரு புக் ஒண்ணு பெயிண்ட் ஏதோ சம்திங் இவனுக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு ஒரு புக் வந்து ஆர்டர் பண்ணா
உம்
அது எனக்கு வந்தத டெலிவரி காட்டிருச்சு ஆனா எனக்கு வரவே இல்ல அது அப்றோ கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு ரீஃபண்டு பண்ணிரோனு வந்து சொல்லிருக்காங்க ரீஃபண்ட் பண்ணதுலயு வந்துட்டு காசு புடிச்சிட்டுதா ரீஃபண்ட் பண் ணிருக்காங்க எல்லாரு சதி பண்றாங்க நம்மள டிஜிட்டல் ஆக்கிட்டு நம்மகிட்ட இருந்து இப்படி வந்து அபகரிச்சுட்டு இருக்கறாங்க
எனக்கு காசு கம்மியதா வந்ச்சு பத்து ரூபா போச்சு
ரீசார்ஜு ஜாஸ்தி ஆயிருச்சுடா
ஓ சிட்
பேசாம வர்ஷத்துக்கு‌ போட்டு வெச்சுர்னுன்டா
ம்
எவ்ளோ வரு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருமா
என்னது
இயர்லி போடறதுக்கு இயர்லி பேக்கேஜ்
வரும்
அப்டி போட்டு வெச்சிர்ணுன்டா இந்த மாசோ மாசோ போடறது கடுப்பா இருக்கு
அதுவு நல்லதா போட்டு வெச்சுக்கோங்க
ம் டே என்னோட லேப்டாப்ல ஒவ்வொரு பட்டன்ஸ் வந்துட்டு டைப்பே ஆக மாட்டிக்குதுடா ப்ரெஸ் பண்ணா ரொம்போ அழுத்தி ரெண்டு மூண் டைம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதா டைப் ஆகுது ரொம் ப நாள் யூஸ் பண்லன் அப்டி இருக்கா என்னன் தெரில
யூஸ் பண்ணுங்க அடிக்கடி எடுத்து
அதுக்குண்டான வேலயே இல்ல இவன் எடுத்தா அங்கி இங்கயு ஓடுவான்னு பயந்துட்டே அதுக்கு இப்ப லேப்டாப்க் வேற பேக் வாங்கி வெச்சாச்சா அதனால அது அப்டியே ஒரு ஓரத்துல இருக்குது
எடுத்து குடுங்க அவனாது சும்மா எதா பாத்து கத்துக்கட்டு
அது கத்துக்குதா இருக்கா அதா அவனுக்கு இந்த கிள கம்ப்யூட்டரோட சேர்த்தி ஏ ஐயு வந் துருக்குதே
லேப்டாப் எடுத்துக்குடுத்து டைப்பிங் கிளப்ன் ஒன்னுக்கு
ம்
குரோமோ போய்ட்டு டைபிங் க்ளப்ன் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி ட்டு அது லிங்க்கு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒண்ணு அத க்ளிக் பண்ணி உள்ள போங்க உள்ள போய்ட்டா உள்ள எப்டி டைப் பண்ணுன் சொல்ட்டு அது சொல்லித்தரு எந்தெந்த ஃபிங்கர் எந்தெந்த லெட்டர் மேல வெக்கணுன்ட்டு
ஆ
தீக்லந்து அட்வான்ஸ் வரைக்கு அதுவே சொல்லித் தரு ஃப்ரீதா ஃபுல்லாவே ஃப்ரீ
ம்
டைப்பிங் க்ளஸ்ல்லா போ தேவல்ல வூட்டுல ஒக்காந்து அப்டியே கத்துக்க சொல்லுங்க அவன லேப்டாப் எத்து குடுத்தங்க அவன் கைல
ம் டே நீ டைப்பிங் போறன்தான சொன்ன உங்க அண்ணன்தான வேண்டான் சொல்லி கெடுத்து விட்டுட் டா
ஆமா
ம் அவன் சொன்னா என்கிட்ட நேத்து
ம்
வேலயே செய்ய மாட்டிக்கிறா ஒவ்வொன்னுக்கு வந்துட்டு அவன கேட்டுக்கிட்டே இருக்கிற எனக்கு காண்டாகுது த்த அப்டின்டுருந்தான்
இதெல்லா கேட்டுதா ஆவனு
அவனுக்கு நா எத்தன டைம் சொல்லித் தர்றது அப்டின்னா ஏன்டா என்ட்ரிஸ் போட மாட்டிக்கிறானா அப்ன என்ட்ரீஸ்ல்லா போட்டுக்குறா கால் பேசுறதா எங்கிட்ட எங்கிட்ட வந் து தரா அப்டி சேரிடா நீ இருக்கேன் கொண்டு வந்து தருவா நீ இல்லைன்னா அவனே தான பாத்துக்கணு அப்டின்னா அதுக்குன்னு எவ்ள டைம் நா சொல்லி தர்றது அப்டின்னு
கால் பேச வித விதமா பேசானுங்க ஓவ்வொத்தணு இன்னிக்கு ப்ரைஸ் என்னன் கேட்டா எனக்கு என்ன தெரியு ப்ரைஸ் ப்ரைஸ்லா அவனுக்குதா தெரியு எத்தன வந்து அவங்கட குடுக்காம வேதனா குடுக்கட்டு
இல்ல நீ என்ன சொன்ன பீவியஸா வந்து என் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதுலருந்து பிளஸ் பண்ணுவோ ஆ வீக்கெண்ட்ல வந்துட்டு டெவலப் பண்ணுவோ இல்லன்னா ரெகுலரா இந்த அமௌண்ட் தானே நீ சொன்ன அதே மாரி நீ
டபுள்லப்லா பண்ண மாட்டாங்க வீட்ல டபுள்ல்லா ஆகாது ஏதோ தௌசண்ட் பைவ் ஹண்டரட் அப்டி ஆவ் தா ஏது இப்ப டூ தௌசண்ட் ஏய்ட் ஹண்ரடா வீக்டேஸ்ல
ம்
என்ன வந்து தே த்ரி ஹண்ரக்கு வாங்குனதா
சேரி அதே மாரி நீ போட்டு பழகிக்கோ
அது இப்பதா தெரியு
இது நீ ஏற்கனவே என்ட சொன்ன எனக்கே தெரியுது
அப்டியா
ஆமா அப்புற எப்டி நா சொல்லுவே
சேரி அதுக்கென ஆஸ்கார் குடுக்கலாமா
அ ஒன்னு குடுக்க தேவையில்லட
ம் சேரிங்க
சாப்டணும்டா பசிக்குதுடா ஒரு ஆம்லேட்ட போட்டு ஒரு ஆம்லேட்ட போட்டு
சாப்டுங்க
சாப்னு ரொம்ப வந்து டிலே பண்ணிட்டே இருக்கற சாப்றதுக்கு
ம்
ம் சேரி நா போயி சாப்டவா
ஆ சேரிங்க
ட பாய்டா
பாய்ங்க
ம்